ஆஹ் ஹலோ ஆஹ் கேக்குதா ப்ரோ ஆஹ் நல்லா இருக்கே ப்ரோ நீங்க
ஆஹ் நல்லா இருக்கே ப்ரோ ஆமா ஆமா ப்ரோ ரெண்டு நாளா வந்து கொஞ்சோ ஹாஸ்பிட்டல் டியூட் டி கேஸஸ் கொஞ்சோ திடீர்னு அதிகமாய்டுச்சு சோ அதனால கொஞ்சோ பிஸி
இன்னிக்கு லீவ் விட்டாங்களா
இல்ல இல்ல ப்ரோ இன்னிக்குமே நா இப்ப டியூட்டில தா இருக் கே கரண்ட்டா செரி ஃப்ரீ கொஞ்ச நேரோ ஃப்ரீ அதனால பேச
செர் செரி இப்போ லீவ் எடு இல்லியா அப்போ இப்போ எப்
இல்ல இல்ல நா நெக்ஸ்ட் வீக்ல எடுத்துக்கலானு இருக்கே
ஓகே ஓகே கன்ட்டினியூஸ்ஸா ஒர்க் பண்ண முடிதா கேப் கே கன்ட்டினியூஸ்ஸா ஒர்க் பண்ண முடிதா ஏன்னா ரொம்
ஆஹ் முடிது பட் ஆனா தலவலி ஒரு மாரி தூக்கோ இல்லாதுனால நமக்கே ஒரு மாரி கேரா இருக்கூல
ஆமா எல்லா ஒரே ஷிஃப்ட்ல இப்ப லாஸ்ட் வீக்லந்து லாஸ்ட் டு வீக்லந்து எல்லாமே ஒரே ஷிஃப்ட்ல இருக்கிங்களா இல்ல வேற வேற ஷிஃப்ட்
இல்ல இல்ல மார்னிங் நைன் டூ ஃபைவ்ல தா இருக்கே நேத்து எனக்கு சண்டே லீவு பட் ஆனா நைன் டூ எயிட் வரைக்கு இங்கதா இருந்தே மார்னிங் நைன் டு ஈவ்னிங் எயிட் வரைக்கு
சாப்டாச்சா
ஆஹ் மார்னிங் சாப்ட்டே ப்ரோ இப்ப போனு செரி அதா கொஞ்ச நேரோ கழிச்சு போலா அப்டின்னு இருக்கே ஆஹ் இல்ல ப்ரோ கேன்டீன்ல கொஞ்சோ காஸ்ட் அதிகோ ஹாஸ் ப்பிட்டல் கேன்டீன்றதுனால வெள்ல ச் நம்ம அந்த ரோட் ஸ் ரீட் ஸ்டாப் இருக்குல அந்த மாரி சாப் ட்டுக்கலானு ஏனா அந்த மாரி சாப்ட்டா நம்ம காஸ்ட்டு எஃபெக்ட் டிவா இருக்கு‌ டெய்லி வெள்ல மதியத்துல சாப்புறதுக்கு அது கொஞ்சோ கன்வியன்டாவு இரு கு
ஆமா ஓரளவுக்கு திருப்தியா மா கொஞ் கொஞ்சோ நல்லா சாப்ட்டுக்கலா வயிறாற சாப்ட்டுக்கலா
மூணு வேல சாப்
இல்ல இங்க இங்க பிரேக் எல்லாம் எப்டி ஆகும் டைமிங் பிக்ஸ் பண்ணி
இல்ல இல்ல ப்ரோ நம்ம எடுத்துக்கிறதுதான் நம்ம டியூட்டி டைம் நைன் டு ஃபையி பிரேக்கு லன்ச் எல்லாம் நம்ம எடுத்துக்கறதான் இதுல பேஷன்ட் இல்ல ஃப்ரீயா இருக்கும் அப்டின்னா எடுத்துக்கலாம் நீங்க என்ன பண்றீங்க எப்டி போயிட்டு இருக்கு ஒர் கு
ஆஹ் என் எனக்கு இந்த வீக் ஃபுல்லாவே நைட் சிஃப்டு
ஓகே ஓகே ஒர்க் ப்ரம் ஹேம்முன்றதுனால நீங்க ஜாலியா உக்காந்துட்ருக்கீங்க பகல்லயும் ஜாலி நைட்ல ஒர்க்ப்ரம்ஹோமு வீட்ல வீட்ல இருக்கிறதுனால டைம்க்கி சாப் சாப்பாடு வந்துரும்
ஆமா அது அது பெனிஃபிட்
அ சாப்பாடு வந்துரு எதுவு அலைய தேவல்ல ம் டிராவலிங் கம்மி யாரு கூடயு இன்ட்ராக்க்ஷன் கம்மி இல்ல மீ விசஸ் சிஸ்டம்ன்ற மார் தான எனக்கு எ சிஸ்டமுக்கு இடையில இ ருக்கறது மார் தான
ஆமா ஐ மீன் இதுல ஒரு பெனிஃபிட் என்னனா நம்ம ஒரு ஒர்க் பண்ணி ட்டு வேற எதோனு யூஸ் பண்லாம் பண்லா எது வேணாலு ஹேண்டில் பண்லா பிரச்சனையே இல்ல ஏனா ஐ டி ய பொறுத்தவரைக்கு கண் டினியூஸா வந்து ஒர்க்கே இருக்காது
ஆமா இதுல டென் மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்லா எனிவே அந்த எய்ட் அவர்ஸ்க்குல்ல நம்ம ப்ப நம்ம டாஸ்க்க கம்ப்ளீட் பண்ற மார்ருக்கு
ஆமா திடீர்னு ஏதோ ஒரு டூ அவர்ஸ் து ரொம்ப ஃபுல்லா ஐ ஒர்க்கா இருக்கு மத் மத்தப்படி மிச்ச டயர்லா சும்மா இருக்கு
இங்கெ ஸ்ட்ரெஸ்ஸுனா கூட கொஞ்ச நேரொ ரெஸ்ட் எடுத்துக்கலா இப்ப நாங்க அந்த மாரி ரெஸ்ட் எடுக்க முடியுமா முடியாதே
ஆமா ஆமா அல்ல ஒவ்வொரு ஜாப்ஸ்லயு இருக்க பல்ஸ் இதெல்லா என்னென்னா பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதெல்லா அதுக் தகுந்த ஜாப் தா எல்லா
என்ன பண்றது எனிவே எங்களுக்கு நறைய இதுவு ப்ராப்ளம் தா இன்ஃபெக்ஷனு ஹெல் த்து நைட் ட்யூட்டீஸு
சரி இந்த பேஷன்ண்ட்ஸ்க்கு வரவங்களுக்கு அந்த ப்ளட் டெஸ்ட்டு அ அதெல்லா யாரு பண்ணுவாங்க இந்த ப்ளட் டெஸ் பேஷன்ஸ்க்கு வந்தா இப்போ வந்து ஃபஸ்ட்டு எடுப்பாங்கல்லையா ப்ள டெஸ்ட்டு அந்த சி சின்னச் சின்ன எக்ஸ்ரேஸ் எல்லா அதுக் கூட நீங்களே பா
ஆமா ஆமா நாங்களே பாத்து டயக்னோசிஸ் பண்ணி சார் கிட்ட அம்ச்சிருவோ எல்லாமே க இதுதா எங்ளு
ஏ ஒர்
என்ன இதுல என்ன இதுல என்ன ஒரு மெயின் ன்னு விஷயொன்னா பேஷண்ட்ட பாக்குறதில்ல இந்த ஏஜ்டு பீப்புள்ஸ பாக்குறதுதா ரொம்ப கஷ்டமா இருக்கு அவ்ங்களுக்கு புரியவு புரியாது நம்ம சொல்லவு முடியாது கூட அட்டெண்டெர்ஸு வரமாட் டாங்க என்ன என்னன்னா ஃபாரின்ல இருப்பாங்க அவ்ங்க பேஷண்ட்டோட அடண்டர்ஸ்லா பைய பொண்ணு எல்லாமே ஆமா கூட வந்து யாரோ ஒரு கேர் கிவ்வர் அவ்ங்களால டிசிஷனு எடுக்க முடியாது ஒரு பேஷன்ட் வராங்கனா அட்மிஷன் போட்ணுனா அவ்ங்க கேர் கிவ்வர்தா வருவாங்க கேர் கிவ்வரோ இல்ல ஹோம் மேட் நர்சு அவ்ங்களால டிசிஷன் எடுக்க முடியாது அவ்ங்க வந்து அவ்ங்க ஃபாரின்ல இருக்குறவங்களுக் கால் பண்ணி அவுங்க மணி அனுப்பியோ இல்ல இன்சூரன்ஸு அப்ளை பண்ணியோ அதுக் கப்பறோ அவ்ங்க க்ளைம் பண்ணி ஆஸ்பிட்டல் அ அட்மிஷன் போட்றதுக்குள்ள பேஷன்ட் ரொம்ப சிக் ஆயிடுவாங்க
ப்ளு க்ராஸ் அது ஒரு பிராப்ளம் இல்லாவே
ம் இந்த மாரி நறைய பிரச்சன இருக்குது இது மாரி பேஷன் ஏன்னா மோஸ்ட்லி ஓல்ட் ஏஜ் பீப்புள் தா நாங்க அதிகம் பாப்போம் நறைய
எப்புடி எல்லாமே மோஸ்ட்லி ஸ்டு அபவ் ஃபிஃப்டி சிக்ஸ்டி ஏஜ்ஜிக்கு இருந்து
இல்ல இல்ல அபவ் எயிட் டி நைன் டி தா ஃபிஃப்டி சிக்ஸ்டி இருந்தா பிரச்சன கடையாது அபவ் எயிட்டி நைன்டி தா பிரச்சனையே
என்ன மாரி இஷியுஸ் வருங்க தா எயிட்டி நைன்ட்டிலங்க த
என்னன்னே சுகரு பி ப்பி தைராய்டு இசயூஸ் கிட்னி ஃபெய்லியர் லிவர் ஃபெய்லியர் ஹார்ட் ஃபெய்லியர்
அதுலதா என்ன என்ன மாரி மோஸ்ட்லி நீங்க எடுக்குற எல்லா என்ன மாரி ஸ்டேஜில வருவாங்க
இல்ல நாங்க வந்து இப்ப நெஃப்ரோன்றதுனால நெஃப்ரோ டீம்ல டயாலிசிஸ் கேஸு கிட்னி ஃபெய்லியர் கேஸ்தா மோக்ஷி பாப்போ
ஸ்டேஜ்ல வருவாங்க எல்லாமே ரொம்ப பிகினிங்லே வந்துருவாங் ரொம்பொ க்ரிட்டிக்கல இருக்குறப்போதா வந்
இல்ல அது பேஷன்ட் வர்றத பொறுத்துதா எனக்கு பத்து நாளா ஃபீவர் இருக்கு நா பாக்காம பதினோராவ் நாள் பாக்கம் போது எனக் கி ட்னியில இஷ்யூஸ் இருக்கு அப்டின் சொன்னாங்க டாக்ட்ரு இன்னு பத்து நாள் ஃபீவர்னால கிட்னி கொ அபாசனாயிருக்கோ சோ அதுக்கப்றந்தா வருவாங்க சோ அந்த மாரிலா இருக்கு எ துமே மொத நாள்லேந்து பா போ மாட்டாங்க
உ உங்களுக்கு அந்த டாக்டர் உங்களோட ஐய ஆ ஹையர் அஃபிஷியல்ஸ் எல்லாமே எப்பவ்மே இருப்பா ஆஃபீஸ்ல இல்ல அவங்களூ ஒர்க்கு
ஆ அவுங்க மேக்சிமம் டென் டூ ஃபை வரைக்கூ இருப்பாங்க ஆன் கால் டொன்ட்டி ஃபோர் அவர்ஸ்ல இருப்பாங்க ஆன் கால் எப்போ எமர்ஜென்ஸின் வந்துதா ஆகணூன் க்ற மாரி இருந்துதுன்னா வந்துருவாங்க
எப்டியுமே இந்தந்த ரிசெப்ஷனுக்கு போயிட்டு ரிசப்ஷன்லேந்து டேரக்டா அப்டி கன்டின்யூ ஆவாங்க கால்
ஆமா ஆமா இல்லல்லே ஏர் பேஷன் சொல்றீங்களா பேஷண்ட் ரிசப்ஷன் போயிட்டு ஆ எந்த டாக்டர்னு கேட்டு அந்த டாக்டரு ரூம் எங்கருக்குன் பாத்து அங்க பில்லிங் இருக்கூ அந்த பில்லிங்ல பில் பண்ணிட்டு அதுக்கப்றோ வந்தாங்கன்னா பேஷண்ட் ஒ ஸ்டாஃப் வர சொல் வைட்டல் செக் பண்ணிட்டு அதுக்கப்றோ அனுப்புவாங்
எனக்கு இங்கல்லா ஒர்க் அப்டிதா கரெக்ட் டா நாங்க ஸ்டாட் பண்ணுவோ ட ஒர்க் ஸ்டாட் பண்ணி ஹேண்ட் ஓவருன்ற ஒரு ப்ராசஸ் போகூ ஏனா அந்த ஷிஃப்ட்லேந்து இந்த ஷிஃப்டுக்கு நாமோ ஹேண்ட் ஓவர் குடுப்பாங்க என்னன்னப் பண்ணோன் ஏ டைம்ல ஏ ஷிஃப்ட்ல என்ன அதுவே கிட்டத்தட்ட ஒ ஒன் ஒன் அவர் ஆயிடூ ஷிஃப்
சேம் எங்ளுக்குமே அந்த மாரிதா இப்ப நா ஷிஃப்ட் வரும்போது எனக்கு முன்னாடி வர யார்னா ஏ பி எஸ் இருந்தாங்கன்னா அப்டினா அவுங்க வந்து எனக்கு ஹேண்டோவர் குடுத்துட்டு போவாங்க இந்த மாரி இத்தன கேஸ் நாங்க பாத்துருக்கோ இந்த கேஸ் லா நம்ம சைட்ல அட்மிஷன்லருக்கு இந்தந்த ட்ரக்லா வந்து சாய்ஸ் இருக்கு புரில
அவுங்க ஷிஃப்ட்ல ஒரு பத்து பேர் பேஷன்ஸ் வந்துருப்
ஆ அத வந்து எங்கிட்ட ஹேண்டோவர் குடுத்துருப்பா ஏனா ஏ ஷிஃப்ட்லயூ பாக்கணூல நானு ஆ இந்த மாரி இத்தன குடுத்துருப்போ இந்த மாரி ப்ரச்சன வந்தது டாக்டர் வந்தாங்க இத சொன்னாங்க இத பண்ணி
இல்ல நா வந்து லைவா பாத்துருக்கே ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு நா ஒரு ஃபோர் இயர்ஸ் முன்னாடி நானு ஒரு இன்ஃப ஏதோ ஒரு இதுல ஆப்பரேஷன்க்காக அட்மிட் ஆனப்போ ஒ ஒரு ஃபஸ்ட்டு அந்த ஷிஃப்ட்ல ஒரு பேஷன்ட்ஸ் அது ஒரு டாக்டர் வருவங்க அவங்க வந்து செக் க செக் பண்ணிட்டு அடுத்த ஷிஃப்ட் ட்டு வரு வேற டாக்ட்ர் வந்து அந் டைம்ல செக் பண்ட்ருப்பாங்க சோ சேம் டெஸ்ட்டு இந்த யூரின் டெஸ் டு அப்போதா செரி ஒவ்வொரு ஷிஃப்டுக்கு இவ்ங்ள்க்கு ஷிஃப்ட் இருக்கு அப்டின்றது தெரியு ஏன்னா எனக்கு அது வரைக்கே ஷிஃப்ட் இருக்குன்றது தெரியாது அவங்கள்க் கூட
ஓகே ஓகே
எப்டி ஷிஃப்ட் எல்லா கன்வீனன்ட்டா நம் நம்மள கேட்டு குடுப்பாங்ளா அவங்களா
இல்ல நம்மள கேப்பாங்க அதா நமக்குள்ள அட்ஜஸ் பண்ணிக்கற்து இப்ப நாங்க மூணு பேரு இருக்கோ அப்டின்னா டே நா நைன் ட்டு ஃபை வரேன் நீ வந்து டென் டு ஃபை வா நீ வந்து கொஞ்சொ அட்ஜஸ் பண்ணிக்க அடுத்த வாரம் நா உனக்கு காம்ப்ரமைஸ் பண்ற நா நைன் டு ஃபை வரேன் நீ டென் டு ஃபை கூட அந்த மாரி நம்மள்க்குள்ள பேசிகிட்டு நம்ம ட்யூட்டி போட் க்கறதா எனி வே என்னனா யாராவது ஒருத்தர் இருக்கணு அவைலப்ல்லா அவ்வளவுதா கான்செப்ட் சோ அந்த மூணு பேரு இன்னிக் கி நா லீவு எடுத்துக்குறண்டா நீங்க ரெண்டு பேரும் பாத்துங்க நாளைக்கு நீங்க எடுத்துங்க நா பாத்துக்கிறே அந்த மாரிதா நமக்குள்ள ஒரு அட்ஜஸ்மெண்டு தா
பரவால்ல அது இல்ல அது இல்லாம இருக் க்குது எத்தனையோ பேர் இருக்காங்க வேற வேற ஏ
மேக்சிமம் ஹாஸ்பிட்டல் டியூட்டிஸ்ல அந்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க இனிமே என்னன்னா எனக்கு தேவையான இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னா எல்லாருக்கும் ஒரே டைம்ல எமர்ஜென்சி லீவ் வேணும்னாதா பிரச்சன
டம்பு சரியில்ல இல்ல ஏதோ ஃப்பங்கஷன் போனும் அப்
ஆமா ஆமா திடீருனு ஒரு முகூர்த்த நாள் வரும் அன்னைக்கு ரெண்டு பேருக்கும் நியர் பை ரிலேட்டிவ்ஸில் ல ஏதாவது மேரேஜ் இருக்கும் கம்பல்சரி போகணுன்ட்டு அந்த மாரி பிரச்சனைைல தா கொஞ்சம் டஃபா இருக்கும் கொஞ்சம் ஒருத்தர் மனசு விட்டு போற மாரி இருக்கும்
ஓகே ஆமா அது அது கொஞ்சம் கஷ்ட தா ஏன்னா ஒரு
திடீருனு எமர்ஜென்சி வேற ஏதாவது ஒரு இசு எனி வே ஹாஸ்பிடல்ல இருக்கறதுனால ஃப்பீவர் இன்ஃபெக்ட் அந்த மாரி எதாது வந்ததுர்ந்துதுனாலு ப்ரச்சன இல்
அது கரெக்ட்தா இப்ப எல்லாருமே உங்க டீம் எல்லாமே ஒரே இதே ஊர் அ நீங்க அதே ஊர்ல சேந்தவங்களா இல்ல வெளியே சேந்தவங்களா எல்லா
இல்ல இல்ல மோஸ்ட்லி இங்க நி ஹாஸ்பிட்டல் பொறுத்த வரைக்கு எல்லாமே ட்ராவல் பண்ணி லாங்லேந்தா வந்து ஸ்டே பண்ணிதா ஒர்க் பண்ணுவாங்க ஏன்னா அந்தந்த ஊர்லா அந்தந்த ஹாஸ்பிட்டல்ல அவங்களுக்கு ஏத்த பொசிஷன் கரெக்ட்டா கெடைக்காது
ஆமா சோ உங்க
பண் ஆ இல்ல இல்ல வேற வேற ஊருதா ப்ரோ எல்லா ஒரு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் நியர் பை சரவ்ண்டிங்லதா எல்லா ஹாஸ் டலு ரூம் எடுத்து ஸ்டே பண்றது அந்த மாரிதா
அதா மு அ இந்த மராத்தி லாங்குவேஜ் இருந்து மராத்தில இதுல இருந்து மும்பையில இருந்தோ இல்ல பஞ் இதுல இருந்தல்லா வரு
ஆ அந்த மாரிதா இருக்காங்க நர்சிங்ல இருக்காங்க எங்க டீம்ல அந்த மாரி யாரு இல்ல
நீங்க அட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் வந்து அவங்க கூட நீ பேசுவீங்கல்ல அப்பல்லா எப்டி
மோஸ்ட்லி இங்கிலீஷ் இருக்கிறதுனால இ இங்கிலீஷ் வந்து எல்லாருக்குமே தெரியுல்ல இப்ப தெ தெலுகு தெரிஞ்சவங்க மலையாள தெரிஞ்சவங்க உருது தெரிஞ்சவங்களுக்கு இங்கிலீஷ் க கன்வீனியன்டா இருக்கு சோ அதனால இங்கிலீ
ஆமா இப்போ பேஷன்ட்ஸ் வந்து வர்றவங்க வந்து உங்ககிட்ட பேசுறப்போ அவங் க
அவங்க இன்கேஸ் வேற வேற லங்குவேஜ்னா அதுக்கு டிரான்ஸ்லேட்டர் இருக்றாங்க எல்லா லங்வேஜ்க்கு டிரான்லேட்டர் இன் ஹவுஸ்ல இருக் குறாங்க எல்லா லாங்குவேஜ்க்கு இருக்காங்க ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு க கிளினிக்கல் கோஆர்டினேட்டர் தனியா ஃபாரின் கண்ட்ரிஸ்ல இருந்து வர பேஷன்ட்ஸ்க்கு இருக்காங்க
இல்ல அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா ஹயர் பண்ணுவா ங்களா இல்ல வேற ஒர்
இல்லே மல்ட்டி லேங்வேஜ் ஸ்பெஷலிஸ்ட்னே ரெண்டு பேர் இருக்காங்க இங்க ட்ரான்ஸ்லேட்டருமே அவ்ங்களுக்கு எல்லா லாங்வேஜுமே தெரியு
ஓகே நீங்க எது வரைக்கு எ த்தன ஆ ஃபாரின் க்ளைன்ட்ஸ் வேற லாங்வேஜ்னா லைக் அ ர வெளிய ஊர்லேந்து
ஆ நாங்க வந்து இதுவ்லேர்ந்து ஆஃப்ரிக்காலந்து ஒரு ரெண்டு க்ளைண்ட் அட்டன் பண்ணி ஒரியல் டிரான்ஸ்ப்ளான்ட்டுக்காக ஆ அதுக்கப்பறொ ஃபாரின் க்ளைண்ட் அமெரிக்காலர்ந்து ட்ரான்ஸ்ப்ளன்ட் பண்ணிருப்போ எச் ஐ வி பாசிட்டிவ் பேஷண்ஸு அந்த மாரி பேஷண்ட்ஸ்லா நாங்க ட்ரான்ஸ் ப்ளான் பண்ணிருக்கோ மோஸ்லி அந்தமான் சைட்லேந்து வீடியோ கால் கன்சல்டேஷன் பண்ணுவாங்க நிய ல வராம ஒரு சிலரு
செரி செரி சரி வேற காலு வருது கூப்பறே இருங்க